ஹலோ
ஆ கேக்குது பா பேசறது ஆ சொல்லுங்க நானு மாடிக்கி ஏறி வந்தே டவர் கெடைக் இக்கட்டு அப்டின்னு சொல்லிட்டு
ஆ ஆ ஆம்மா நானு வந்தே அதா ஏறி வந்தே
சேரி ம் ஆமா ஒரு சில நேரத்துல டவர் கெடைக்காதுதா நா இன்னைக் கியா எப்போது போலதா அப்டி பேபியோடயே அப்டியே டைம் போயிடுச்சு அதுக்கப்றோ ஒரு ரெண்டு மூணு கால் பேசின
ம்
அப்டியே டைம் ஓடிடுச்சு நேரந்தா இல்ல பிள்ள தூங்குனா பிள்ளைக்கு வேணா வேலைய பாக்கணு வீட்டு வேலையும் பாக்கணு அது அப்படியே போயிடுச்சு சாப்பாடு செய்யறது பாப்பாக்கு பாப்பாக்கு சின்ன சின்ன பிள்ளைதானா அதனால சொல்லிட்டு தனியா பாப்பாக்கு சாப்பாடு செய்வன்
ஆ
அவளுக்கு சாப்பாடு செஞ்சுட்டு நம்மளு சாப்பாடு செஞ்சு சாப்பிடணு இப்ப கூட இங்க இருக்கிறதுனால வந்து கொஞ்சோ விஷ் டூ இல்ல நம்ம வீட்ல ஆ சமையல்லா வந்து அம்மா பாத்துப்பாங்க அதனா அதனால நமக்கு கொஞ்சோ வேலை கம்மியா இருக்கு ரெஸ்ட் கெடைக்கு
ஓகே ஓகே மேம்
உங்களுக்கு எப்டி போச்சு நேத்து பிஸியோ
ஆமா ஆமா மேம் நேத்து கொஞ்சோ ரொம்ப பிஸியாதான் இருந்துச்சு அதுக்கப்றோ நீங்க பேசணு நனைக்கும்போது என்னால இருக்க முடில அப்பறோ நா பேசன்னு நெனைக்கும்போது நீ நெனைக்க
ஆமா நீ
கொஞ்சோ ரொம்ப ஸ்லோவா கேக்குதுங்க மேம் உங்க வாய்ஸ்
கால் பண்ணி விட்டுட்டாங்க சோ அப்டியே அது போயிடுச்சு அதா சேரி கொஞ்சோ லேட் டா தா கேட்டே எனக்கே தெரிஞ்சுச்சு கேக்குதா பேசுறது
ஓகே சொன்னியாமா
ஹலோ
ஹலோ ஆ கேக்குதுங்ளா ஹலோ
ஆ நா பேசுறது உங்களுக்கு கேக்கலயா ஹலோ
ஆமா ஆமா ஆ இப்பதா கேக்குது மேம்
அப்படியா என்னன்னு தெரியலயே
கொஞ்சோ ஏ இப்ப கேக்குது மேம் இப்ப கேக்குது கொஞ்சோ ஏன்னா வாய்ஸ் கொஞ்சோ லோவா கேக்குது அது ஏன்னு தெரில ஆ இப்ப தா லைட்டா கேக்குது என்ன ஆச்சுன்னு தெர்ல ஹலோ சொல்லுங்க மேம் ஹலோ
கேக் கேக்கலயாமா
ஆ ஒங்க வாய்ஸ் ரோ பிரேக் ஆகுது பேசுறது அப்டின்னு கேக்குது
பேசுறது நல் ஓ நீங்க பேசுறது எனக்கு நல்லாதா கேட்டுச்சு அப்பா இப்பயுமா அந்த மாதிரி கேக்குது
ஆமா எப்டின்னா ஒரு மாரி வாய்ஸ் ரொம்ப லோவா கேக்கு இல்லைங்களா
அதாவது இழுத்து இழுத்து கேக்கற மாதிரி கேக்குதா
ஆ வா அந்த மாரி கேக்குது அப்புறோ வாய்சுமே லோவா கேக்குது சவுண்டு எதாவது இன்கிரீஸ் பண்ணணுமா
இருங்க இல்லாட்டி நா வந்து கட் பண்ணிட்டு கூப்புடட்டுமா
ஆ இப்ப கேக்குது மேம் ஓரளவுக்கு எப்டின்னா ஆ இப் கொஞ்சோ கொஞ்சோ அப்டியே கேக்குது சவுண்டா
அப்டியா என்னன்னு தெரில காலையிலந்து பேசம்போது நார்மலா தா இருந்துச்சு இப்போ என்னன்னு தெரில நீங்க எப்போது ஹெட்செட் போட்டுட்டு பேசுவே அதனால வந்து தெரியாது ஹெட்செட் போட்டுட்டு மைக் கிட்ட வச்சுட்டு பேசுவே ஸ்டார்டிங்ல ஒரு ரெண்டு இது பண்ணுனே மைக் போடாம ரொம்ப லோவா கேட்ருக்கு போல ரிஜெக்ட் ஆகிடுச்சு அதனால சொல்லிட்டு என்ன பண்றது அந்த ஹெட்செட் மாட்டிகிட்டு மைக்கு கிட்ட வச்சுட்டு பேசுவே அப்போ வந்து நல்ல வாய்ஸ் வந்து கேக்கு
ம்
இப்போ உங்களுக்கு இஷ்யூ இல்லல்ல நல்ல தானே பேசுறதெல்லா கேக்குது
ஓகே ஓகே ஓகே
ம் ஒங்களுக்கு எப்டி போச்சு டே ஒர்க்ல்லா முடிஞ்சிருச்சா
ஆ ஒர்க் முடிஞ்சிருச்சு அப்டியே போயிட்டே தா இருந்துச்சு ஒர்க் எப்பயு போல அப்டியே ஒர்க் போய்ட்டு அப்றோ சரி இன்னைக்கு எப்டியு நேத்துல இருந்தே கொஞ்சோ ஜாலி ஆயி ட்டோ ஏன்னா சண்டே லீவ் வரு அப்டின்ட்டு
ஆமா நாளைக்கு சண்டே இல்லப்பா
ம் ஆமா ஆமா சண்டே
ஜாலிதா
ம் அதுக்காக கொஞ்சோ ஈகரா வெயிட் பண்ணி
ஆமா பிளானிங் ஏதாவது இருக்கா நாளைக்கு வெளியில போற மாதிரிலா
நாளைக்கு வெளியில போற மாரி எதுவு பிளான் பண்ணல மே பி சடனா ஏதாவது நடக் நாங்க எப்பயுமே வந்து பாத்தீங்ன்னா பிளான் பண்ணோ அப்டின்னா நடக்காது
கரெக்ட்டு
ஆஹா பட் ஆனா பாத்தீங்னா அப்டியே சடனா நடக்கு
உம் ஆமா நார்மலாவே வந்து இந்த கேர்ள்ஸ் ட்ரிப் மாதிரி தானே பிளான் பண்ணாவா எப்போதுமே வந்து கேன்சல்தா ஆகூ அப்டின்னு சொல்லிட்டு நாங்களு நெறைய ட்ரிப் லா பிளான் பண்ணிருக்கோ ஆனா வந்து வர ட்ரிப் எல்லாமே வந்து கேன்சல்தா ஆகுமே தவிர வந்து ஒன்னுமே அ இதுவாகாது ஒண்ணு நம்ம ந சிச்சுவேஷன் சரி இருக் காது இல்ல அவங்க போற டைமிங் சரி இருக்காது
ம் ம் ஆமா அந்த மாரிதா நாங்களுமே அந்த மாரிதா நெறைய பிளான்லா பிளான் மட்டுதா பண்ணுவோ கடைசி வரைக்
கடைசி வரைக்கு போனது கெடையாது
ஆமா அதேதா அந்த மாரிதா நடக்கு நெறைய டைம்ல
உம் ஆமா நீங்க என்ன சமப்பிங்ளா சமைக்கலா தெரியுமா உங்களுக்கு
ஆஹ் சமைப்பங்க எப்டின்னா இந்த சண்டே டைம் அந்த மாரிதா ஸ்பெஷலா நமக்கு புடிச்சதுன் இருக்கு ஆஹ் அந்த மாதிரி
உங்களுக்கு என்ன டிஷ்ஷு ரொம்ப பிடிக்கு ஓ பிரியாணி
எனக்கு ரொம்ப புடிக்குனா பிரியாணி சமைப்போ சாப்டுவோ பட் ஆனா எப் எப்டினா நா இப்பொ அந்த சாதத்த வந்து வேஸ்ட்டு பண்ணாம அப்டியே சாப்ட்ருவல அந்த மாரி ஒடனே இப்ப வந்து தயிர் சாதோனு வச்சுக்கோங்களே அது அத வந்து வேஸ்ட் பண்ணாம அப்படியே சாப் அந்த மாரி அப்புறோ ரசோ அந்த மாரிலா வேஸ்ட் பண்ணாம நெறைய சாதம் போட்டு சாப் அப்றந்தா அந்த மாரி ஃபுட்டுஸ் ஃபுட்டேல்லாம் புடிக்கும்
உம் உம்
மத்த படி எல்லா லாரு பிரியாணி பிரியாணின்னு சொல்றதுனால பிரியாணி மேல இருக்க ஈர்ப்பே போயிடும் போல அந்த மாரி
ஆமா பிரியாணியும் ஒரு ச ச எப்டின்னா பிரியாணி வந்து எல்லாரும் விரும்பற ஒரு ட்ரேடிஸ்ஸு செல பேரு வந்து அது பிரியாணினாலே அப்படி ஒரு கிரேஸியா இருப்பாங்க பிரியாணி நா பிரியாணி லவ்வர் நா அவ்ளோ பிரியாணி சாப்டுவேன் அப்டி அப்டின்னு சொல்லிட்டு என்ன பிரியாணி வந்து ஒரு சொல்றத விட நம்ம சாப்புடுறது வந்து கொஞ்சு கம்மியாதா இருக்கு ஏன்னா வந் ரொம்ப மசாலாவா இருக்கு அந்த அளவு வந்து நம்மளாலையு எடுத்துக்க முடியாது ஆமா ஒரு அளவு தா சாப்புடலா ஆனா வந்து அந்த பிளேவரு டேஸ்ட்டுக்காக எடுத்துக்கலா ஓவரா வந்து அதிகமா ஒரு என்ன ஒர் ஆ ரியால ஃபு நாள் ஃபுல்லாக பிரியாணி தா நா சாப்டுவே அப்டி இப்டின்லாம் சில பேர் எல்லாம் சொல்லுவாங்க அந்த மாரி எல்லா சாப்பிட முடியாதுல்ல
ஆமா ஃபுல் தினமும் பிரியாணி எவ்ளோ பிரியாணி குடுத்தாலு சாப்டுவ அப்படி அதெல்லா எப்டி சாப்பிடறாங்கன்னு தெரியல பட் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா தெகட்டிடு கொஞ்ச நேரத்துலே
ஆ எல்லாருக்குமே அப்டிதான்ப்பா தெகட்டும் ஒரு சாப்பாடேவந்து காலையில வச்சு மதியானோ வச்சாலே தெகட்டூ நைட் டு நெறைய சாப்பாடுன்னா வந்து சாப்புட முடியுமா கொஞ்சமாவது வேரியேஷன் இருக்கணூல
இந்த நெறைய ஷோலலா பாத்திங்கனா என்னமோ ஒரு பக்கெட் ஃபுல்லா பிரியாணி சாப்புடுவே அஞ்சு கிலோ சாப்டுவே ஒரே டைம்
உம் சாப்பாட்டு ராமே அந்த சேன ல்லா வந்து ஃபுல்லா வந்து ஒரு பக்கெட் பிரியாணி ஃபுல்லா கவுத்து போட்டு அவங்க அப்டியே உக்காந்து அசால்டா சாப்டுவாங்க அதெல்லா உண்மையா என்னன்றது கூட தெரியல அந்த இது ஃபுல்லா
அது உண்மையா இல்லையான் தெரியல மேம் அது
ஆமா அவங்க பாக்கறதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் லீனா இருப்பாங்க
உம் உம்
ஒடம்பு வந்து மெலிசா இருக்கு ஆனா வந்து சா சா புட்றது வந்து நெறையா அவங்க வந்து நல்லா சாப்டா நல்லா ஒடம்பிருக்கு அப்டிங்கிற மாரி அவங்க தாட்டு நீயா நானா தமிழா தமிழால்லா யா அ சாப்பாட்டுராமன் ஒரு தவரு அவரு வந்து பேசுனாரு அங்கயுமே உக்காந்து லைவா சாப்டு காம்ச்சார் சாப்டுட்டு இந்த மாதிரி வந்து ஒடம்பு நல்லா இருக்கு அ நல்லி எலும்பு மட் கோழி அஞ்சி கிலோ கோழிய ஒரு ஆளா சாப்ட்ருக்கே அஞ்சி கிலோ சமச்சி அதுக்கப்றோ உள்ள அஞ்சி கிலோ இத வந்து நா ஒரே ஆளா உக்காந்து சாப்புட்வே அப்பிடினா சொல்லிட்டு சொல்றாங்க நமக்குலா வெறு தண்ணி குடிச்சாலே வெயிட்டு போட்டுருது அவங்கலா எப் பிடி எவ்ளோதா ஜாமா இவ்ளோ ஆயி அப்பமு இவுளோ திங்ஸ்லா சாப்ட்டுட்டு ஒடம்பு எப்டி வந்து லீனா மெயின்டென் பண்றாங்ளோ தெரில சிலரு அவ்ங்க வீடியோ பாத்து முடிச்சுட்டு கடசில ஒரு இது வரு ஆ எதோ ட்ரிங்க்கு மாதிரி இந்த மாதிரி அ ஜீரணத்துக் க்கு வந்து சாப்புட்றது அப்டின்னு சொல்லிட்டு அதையு வந்து ஆடு வந்து பண்ணிப்பாங்க அவுங்க ப்ராடக்ட் வந்து சேல் ஆகுல அவுங்களுக்கு அதுலேந்து ஒரு சின்ன வருமானோ அந்த மாதிரி
ஆமா ஆமாம் அந்த மாரிலா நெறைய சாப் பட்றாங்க நானா இப்ப பாத்தீங்னா கொஞ்சமாதா சாப்டுவாங்க ஆனா வெயிட் போட்ரு நெறைய சாப்டுவாங்க ம்
எனக்குலா அப்பிட்தா இப்போ நாலா வந்து் அளவா சாப்புடுவே ஆனா டேஸ்ட்டா சாப்புடுவே சாப்புடுறது வந்து கொஞ்சோ கம்மியாதா இருக்கு ஆனா டேஸ்ட்டு வந்து பாப்ப எனக்கு ஓவர் ஸ்பைசி புடிக்காது எனக்கு மீதியம் அப்டியே ஒரு மீடியமான ஸ்பைசிதா வந்து நான் சாப்புடுவே அந்த மாதி ரி டேஸ்ட்டியா சாப்புடுவ ஆனா வெயிட்டு வந்து எனக்கு போட்ரு சடனா போட்டுரு எங்க அம்மாக்லா அந்த மாரி கெடையாது
ம்
அவ்ங்கலா லீனா இருப்பாங்க
இப்ப எனக்கு எப்டினா நா எவுளோ சாப்ட்டாலு எனக்கு வெயிட்டு போடாது எனக்கு அப்புடி
நீங்க எப்பிடிங்க இருக்கீங்க கொஞ்சோ வந்து டிப்ஸ் எதாவ்து குடுங்க
புரில மேம்
கொஞ்சோ டிப்ஸ் எதாவது குடுத்துட்டு போங்கங்க
அதுக்கு டிப்ஸ் இல்ல எல்லாருக்கு வந்து ஒரு அந்த பாடி கண்டிஷன்ஸுன் சொல்லுவாங்கல்ல ஆ ஜீன் அந்த மாரி சொல்லலா அந்த மாரி இருக்கு நாலா நெறைய சாப்புடுவ நல்லாவே சாப்புடுவே பட் ஆனா எனக்கு வெய் ட்டுன்றது போடாது என் ஃபிரெண்ஸே கேப் பாங்க நீ நல்லாதா சாப்புட்ற ஏன் வெயிட போடல அப்டின்
வெயிட்டே போட வேணாப்பா வெயிட் இல்லாம நார்மலா மெலிஸ் ஸா இருக்றதே நல்லது நா காலேஜ் படிச்ச டைம்லலா என்ன இப்புடி வந்து நைன் இருக்கு ஒ ஒல்லியா இருக்க ஒல்லியா இருக்கன் சொல்லி சொல்லி எதேதோ குடுத்து ஒடம்பு குண்டாக்கி உட்டாய்ங்க
ப்தனா ஆ ஆ
நானு வந்து அப்பப்போ வந்து கொஞ்சோ வந்து போச்சு போ ஒடம்பு போட்டுச்சு அப் போதைக்கு வந்து ச பெருசா கண்டுக் குல அப்போ வந்து ஒடம்பு போட்டாலு நல்லா இருந்துச்சு லைட்டா வந்து உருட்ன மாரி இப்போ வந்து பேபிலா பொறந்ததுக்குக்கப்புறோ இன்னு ஒடம்பு ஃபுல்லா டபுள் எக்ஸ் எல் ட்ரிபிள் எக்ஸ் எல் அந்த மாரி ஆய்ர்ச்சு
ம் ம் எனக்கு எப்டினா எல்லாரு என்ன வெயிட்டே போட்ல வெயிட்டே போட்ல இந்த மாரிதா கேப்பாங்க என்ன
ம் ம் ம் இன்ன இப்புடி வந்து ஊதிகிட்டே போற அப்டிங்கிற மாரி
இன்ன அதுதா நம்ம எது இருந்தாலுமே எதனா ஒன்னு சொல்லிட்டேதா இருப்பாங்க
ம் மெலிசா இருக்குபோது என்ன இப் பிடி மெலிசா இருக்கீங்க அப்டிங்கிறாங்க இப்போ வந்து ஒடம்பு போ ட்டா என்ன இவுளோ ஒடம்பு பெருசா போய்ட்டே இருக்கு
சொல்வாங்க
அப்படிங்குற மாதிரி சொல்லிட்டு சொல்லுவாங்க அது ஒரு ஒருத்தவங்க ஒரு ஒரு மாதிரி ப ஒருத்தங்க இருந்தாலு வந்து இப்ப பேபி வந்து இருக்கிறதுனால கொஞ்ச வந்து நம்மளாலையு வெயிட்டு வெயிட்டு ரெடியூஸ் பண்றதுல ஃபோக்கஸ் பண்ண முடியாது
ஆமாமா ஆப்டர் பேபி வந்து கண்டிப்பா வந்து வெயிட் போடுந்தா எல்லாருக்குமே இப்ப நானுமே இப்போ ஒல்லியா இருக்கேன்னா இப்ப எனக்குமே மேரேஜ் ஆச் சுனா அந்த மாரி ஆகு மே பி
ஆமா சில பேரு ஜீன் எங்க ஹஸ்பண்டல்லா வந்து எவ்ளோ சாப்ட்டாலு வந்து வெயிட் போடாது திட்டமாதா சாப்டுவாங்க கொல்லுவாங்க ஆனா வந்து ஆமா அவுங்களுக்கு வந்து சுத்தமா வெயிட் போடாது வெயிட்டே வந்து கெயின் பண்ண மாட்டாங்க அந்த மாரி
ம் ம்